அ அ இப்ப வந்து நம்ளோட அன்றாட வாழ்க்கைய பத்தி நம்ம பேசுவோ
ஆ சொல்லுங்கோ
அ இப்ப வந்து நிம்புல்க்கு அன்றாட வாழ்க்கை அப்டி நம்ப பாத்தோன்னா எனக்குன் நீங்க எடுத்துக்கிட்டீங்னா அ வஜ்ஜியம் கொழந்தய சமாளிக்கிறதுதா எனக்கு ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்காவே இருக்குன் நா வந்து சொல்வே அது வந்து ரு எனக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு விதம தா எனக்கு வந்து அமையு ஏனா ஏ பையன பொறுத்துதா என்னோட வ ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு போயிட்ருக்கு அப்புடி பாக்குறப்ப அவுங்ள வந்து குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி இந்த மார்தா வந்து ரொம்ப போர்க்களம்மாதா இருக்கு அது மாதுரி என்னோட வாழ்க்கைல் வந்து எனக்கு இந்த பையனா பொறுத்து என்ன அன்றாட வாழ் கி வந்து மாறிக்கிட்டே இருக்கு போ உங்குளுக்கு அத பத்தி உங்களோட அன்றடே ஆம்மா ரொம்பவே சரியா சொன்னீங்க உங்களுக்கு இந்த மாதுரி உங்களோட அன்றாட வாழ்க்கைய பத்தி என்னே
எனக்கு நெறைய இருக்குறதம்மா எனக்கு காலை காலை காலை பொழுதில் காலையில ஐந்து முப்பது மணிக்கு எந்துரித்தால்
ம்
எழுந்து ஏந்தி வந்து தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தி வீடு வாசல் கூட்டி விட்டு சுத் துல் பாத்திங்களா அப்பியு சொல் சுட்டு வட்டாரங் வேல எல்லா நல்லா சுத்தம் செய்து விட்டு மறுவ்டி பல் துளக்கி மறுப்டி வந்து நானு வந்து வதகி ஒரு காப்பி அருந்திவிட்டு மறுப்டி ஒக்காந்து மறுவ்டி வீட்டில் என்ன இருக்கிறது என்று பார்த்து வ அந்த அன்றாட வாழ்கை காலை பொழுதில் ஒம்பொது மணி வரக்கும் இந்த அ அன்றாட வாழ்க்கை அன்றாட வேலைகள் முடியும் அதன் பிறகு நான் என்னோட அ வீட்டில இருந்து என்னோட வீட்டில் இருந்து அலுவலகம் சொல்றது செல்லு வரை இடையில் சில கா கைபேசி அழைப்புகள் வரும் அதை நான் பேசிக்க கொண்டு போய் போய்க் கொண்டு வது ஆபீஸ் வந்து வேலைகல பார்த்து விட்டு நான் சில சிறிது நேர் ஓய்வு எடுப்பேன் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியு அன்றாட ம மறுப்டியு சில சில வேலைகள் நறைய வேலைகள் இருக்கும் அந்த வேலைகள் எல்லாம் செய்து முடித்து விட்டு மறுப்டி இரவு இரவு ஒரு பத்து முப்பது மணி வீட்டுருந்து வீடு வீடு வந்து சேருவேணம்மா
ரொம்ப நல்லது ஏதாது இப்போ ஒரு எப்போதுமே நம்ம வாழ்க்கை வந்து இப்டியே பொய்ட்டுருக்கு ஏதாவ்து ஒரு மாற்றம் நம்ம கொண்டு வரணு இல்ல இத ஒன்னு நம்ம திருத்திக்கணு இத அப்டி மாத்திக்கணு அப்டி என்னைக்காவ நீங்க வந்து சி வச்சிருக்கீங்ளா அது என்ன விஷ்யோனு சொல்ல முடியுமா
நிறைய நிறைய இருக்கிறது நான் திருத்துக்கிற வேண்டிய வேலை என்னவென்றால் என்னடவு சில நேரங்களில் சில கோவங்கள் கோவத்தை கட்டுப்படுத்த முடியாத கோவங்கள் வரு நா ஆமா அந்த கோவத் வந்து கட்டுப்படுத்துற அது நா நானு சிறு வயதிலேருந்தே அந்த கோவத்த கட்டுப்படுத்துவேன் இப்போ இப்போ பரவாயில்லை முன்னாடி நிறைய கோவங்கள் வரு கோவது வருத்தி அ அது இப்ப இப்போதைக்கு பரவாயில்லை இப்ப நான் திரித்து கொண்டேன்
அதற்கான முக முயற்சி ஏதாது மேற்கொ
நெறைய நெறைய நெறைய முயற்சிகள் நா எடுத்திருக்கே சில நேரத்துல அமைதியாக இருப்போ சில நான் வந்து அ இறை வழிபாடு பண்வேன் சில நேரத்துல நா வந்து சிவபெருமானை சிவபெருமானை நினைக்கும் பொழுது நான் சில நேரத்தில் வந்து எனக்கு அந்த கட்டுப்பாடுகள் நறைய வந்துவிடும்
ம்
ஆ
ஓ ரொம்ப நல்லது ஆ அ இப்ப வந்து என்னோட அ அன்றாட வாழ்க்கை அப்டின் பாத்திங்கன்னா எப்போது இந்த பெண்களுக்குனாலே எப்டி இந்த வீட்டு வேலைகள முடிக்கிறது இந்த மாரி தா வந்து ரொம்ப இதாதா போகு நா எனக்கு வந்து ஏதாவ்து ஒன்னு நம்ம கத்துக்கணு என்னடா நம்ம வாழ்க்கை இப்டியே பொய்ட்ருக்கே இதுவே இந்த வீட பாக்றது கொழந்தைய பாக்றது கணவர பாத்துக்றது இப்டியே நம்ம வாழ்க போது ஏதாவ்து ஒன்னு கத்துக்கணு அப்டின்ற மாரி நானு முயற்சிக் பண்ணியிருக்கே ஆனா வந்து எனக்கு நேரம் வந்து எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது இப்படியேதா ஓடிட்ருக்கு ஆனா கண்டிப்பா நா ஒரு நாள் வந்து ஏதாவ்து கத்துக்குணுதா நெனைச்சிட்ருக்க
வரும் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஏனென்றால் உங்களுக்கு வயதெல்லாம் சிறு சிறு சிறு சின்ன வயது வய வயசுகள் அதனால்தான் இன்னொன்னு கேட்டிகன உங்களோட கொழந்தைய பராமரிப்பதற்க்கு ஆ சில நேர ஓய்வு கெடைக்கும் நீங்கள் உங்களோட குழந்தை வந்து தற்போது என்ன செய்கிறார் க க இது கல்வி நிறுவனத்துக்கு எது செல்கிறாரா இல்லை வந்து வீட்டில்தா இருக்கிறாரா
ம் ஆமா ஆமா
உங்கள் குழந்தை தற்போது வீட்டில்தா இருக்கிறாரா இல்ல க
இல்ல இல்ல வீடு இன்னு வீட்லதா இருக்காங்க இன்னு பள்ளி வந்து நா சேக்கல இனிமேதா வந் து சேக்க ஆரம்பிக்கணு
நீங்க பள்ளிக்கூடம் சே பள்ளிக்கூடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்து கூட சேத்து விட்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து உங்கள் நெறய ஓய்வுகள் கெடைக்கு அந்த நேர்த்து அந்த நேரோ பாத்து அந்த நேரோ பாத்துதா அந்த நேரத்த நீங்கள் பயன்படுத்தி கூடலாம் உங்க ஆமா அந்தந்த அந்த நேர்த்ல நீங்க பயன்பட் தி அந்த அந்த நே அப்பொழுது நேரோ கெடைக்கு பொழுது அந்த நேரத்தில் வேற உங்கள்க்கு வந்து வேற யோசனைகள் வரும் வேறு என்னா பண்ணலாம் வேற பிஸ்னஸ் பண்லாமா இல்லாட்டி வேற எதாவ்து நல்லா வந்து ஒரு வருமானத்துக்கு என்ன பண்ணலாம் நம்ம கணவருக்கு எப்புடி உறுதுணையாக இருக்கலா அப்டினு உங்களுக் சில அ யோசனைகள் வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அருமையான சந்தர்ப்பம் உங்களுக் கெடைத்திருக்கறது
கண்டிப்பாக அதுதா நானு நென்ச்சிக்கிட்ருக்கே அது எதாவ்து ஒரு முயற்சி பண்ணணு இப்டியே இருக்கக் கூடாது அப்படின்ட்டு இருந்தாலுமே நா வந்து விடல நா வந்து எதாவ்து ஒரு பகுதி நேர வேலயாவ்து நம்ப பண்ணிட்ருக்கோ அதுக்கான ஒரு செல் யாருமே வந்து எனக்குன்னு வந்து ஒரு உதவிக்கு எதாது என்ன சொல்றது அ உதவி பண்றதுக்கு இங்க யாருமே கெடயாது அப் நானு பகுதி நிலை வேலை
நீங்க அப்புடியெல்லாம் நீங்க உதவி பண்ணுவதற்கு ஆளு இல்லே உங்களுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுவதுக்கு ஆள் இல்லே நீங்க அப்புடினா அந்த மாரி ஒரு யோசனயே உங்கள் மனதில் வரக்கூடாது
இல்ல என்னோட நா வந்து என்னோ னு உடல பாதிச்சுக்கிட்டுதா நா வந்து நா வந்து பண்ற நா நறய இதுலயு பாத்தே ஏ கணவராக இருக்குமே எனக்கு வந்து உறுதுணையே கடையாது நெறய வாட்டி ஃபோன போட்டு ஒடைக்கிறது இந்த மாரியான ஒரு நிகழ்வு தா வந்து நடந்துருக்கா அப்
அப்புடி அது ஆரம்ப ஆரம்ப காலத்துல அப்புடித்தா உங்க கணவர் அப்புடிதா சில சில சில சில சில உவ்வாமைகள் சில உவ்வாமைகள வந்து உவ்வாமைகள் என் தொ தெரியும் உங்குளுக்கு புரியு என்று நினைக்கிறேன் உவ்வாமைகள் என்றால் ஒரு சந்தர்ப்பம் சந்தர்ப்போ உங்களுக்கு அவுர அவர புரிந்து கொள்ள முடியவில்லை அவரால் உங் உங்களை இப்போ புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால சில நேரத்துல சில கோப தாபங்கள்ல உங்களுக்கு வந்து உங்க உங்கள் கணவர் உங்களோட இப்ப சில உபகரணங்களை உடைக்கலாம் இல்ல சேதப்படுத்தலாம் அத சேதப்படுத்துறதுக்காக அது பாத்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கெடையாது அவர் சில நேரத்து சில திருந்தியே உங்கள் உங்களுக்கு சில நேரத்துல உங்களுக் வந்து உங்குளுக்கு வந்து உறுதுணையாக இருப்பார் கண்டிப்பா உறுதுணையா இருப்பார் நீங்க அத பத்தி நீங்கள் சந்தே ஆ நம்பதானே நீங்க நம்பிக்கு கொண்டுதா இருக்கேன் உங்களுக்கு வாழ்க்கையே அதான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் கணவர் உங்கள் சுற் று வட்டாரங்கள் தான் அத வந்து நீங்க வந்து அதுலே வந்து உங்களுக்கு சந்தேகப்படுறதுக்கு இடமே குடுக்கக் கூடாது
ஆமா சரி சரியான ஒன்றுதான் நானு வந்து அப்புடிதான் நெனைக்கிறே பட் ஆனா வந்து ம் அவுங்க கொஞ்சோ எனக்கு இன்னு கொஞ்சோ உறுதுணையா இருந்தாங்கன்னா வந்து எனக்கு இன்னும் கொஞ்சோ நல்லாருக்கும் ஏனா வந்து இப்பயுமே வந்து ஆ
உறுது அவரு உறுதுணயா இருக்க இருக்கற்து என்பது அது உங்களோட கைகள் தாருக் கு ஏனென்றால் அவர் வந்து உறுதுணையா இப்போ நீங்கள் கொஞ்சம் விட்டு குடுத்து நீங்கள் வந்து இப்புடி பண்ணலாம் இப்புடி பண்ணலாம் இப்புடி செய்யலாம் இப்புடி செய்யலாம் நாம் ரெண்டு பேரும் தா இருப்போ நம்ம ரெண்டு பேரும் நாம் ரெண்டு பேரும் சேந்து இணைந்தால் ஆ இணைந்து ஒரு வருமானத்தை ஈட்டினால் நம்ம வந்து உயரத்துக்கு வரலாம் இந்த ஒருகையில் ஓச வரக்கூடாது உங்கள் கையே மட்டும் நா எதுர்பாத்துருக்க கூடாது நான் வந்து என் கையிலயும் வந்து ரெண்டு கை ரெண்டு கையிலே தட்னால்தான் ஓசை வரும் ரெண்டு பேருக்கு தட்டி ரெண்டு ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரு வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் அப்டி நீங்க தான் நீங்களும் அவரும் சேந்து கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறோ நல்ல தீர்க்கமான முடிவெடுங்கள் நல்ல அருமையான எதிர்காலம் உங்குளுக்கு உண்டு
கண்டிப்பா அப்டித்தா நா நம்பிக்கிட்டு இருக்கே அது படி நடக்குனு நானு நம்பறேதா
நடக்கும் நடக்கும் இறைவன் வழிவிடுவார் நல்லபடியா இறைவன் அருள் கண்டிப்பா எல்லாருக்கு எதிர்காலம் நல்ல எதிர்காலம் உண்டு உங்களுக்கெல்லா சிறு சிறு வயது கள் நீங்கெல்லா இளைஞர்கள் இளைஞர்கள் கையிலதா இன்னக்கி இளைஞர் கையில தா தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு அரசாங்கமே இளைஞர்கள் கையிலதா இப்போ வந்து வந்துருக்கிறது அதனால இளைஞர்களோட எதிர்காலம் வந்து சிறப்பாக அமையு இதுக்கு இதுக்கு இதுக்கு அப்பறம் நீங்களே எந்த விதமான முல மனக்குழப்பங்கள் வேண்டாம் உங்களோட தெளிவான நேர நீரோடையில் தெளிவான ஒரு சிந்தனையில் செல்லுங்கள் மிக அருமையான எதிர்காலம் உங்களுக்கெல்லா கண்டிப்பாக உண்டு அம்மா
ஆம்மா சரியா சொன்னிங்க அ இப்போ வந்து இப்போ நீங்க சொன்னீங்கள்ள நா இந்தமாரிலா பண்ணுவே இந்த மாரி வ வ அ வேலை போது இப்டிதா போது இப்டின்ட்டு இப்ப உங்களுக்காக ஒரு வாழ்க்கையில இப்டியே நம்ம வாழ்க்க போதே நம்ப எதாவுது நமக்கான ஒரு சந்தோஷம் தேடணு அப்டின்னா நீங்க வந்து வந்து என்ன மாதிரியான ஒரு நாள் நமக்கான ஒரு நாள் அப்டின்னு சொல்லி என்ன அதுல அந்த நாள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அத பத்தி சொல்ல முடியுமா
அருமையான கேள்வி கேட்டீர்கள் எனக்கு ஒரு நாள் எனக் ஒரு நாள் எனக்கு வந்து ஓய்வு தேவையில்லை எனக்கு ஒரு அர நாள் அரை நாள் எனக்கு ஓய்வு குடு இருந்தால் போதும் என்னோட மன ஓட்டத் தயு சரி என்னுடைய வாழ்க்க என்னோட உட உடலோட அமைதியு சரி என்னோட மன சிந்தனையோட அமைதியு சரி எதாவுது ஒரு கோயிலில் போய்ட்டு ஒரு இறைவனில் படி போயிட்டு இறைவனை இறைவன் இறைவனடியில் போயிட்டு அவர் போய் இ இறை சிந்தனையோடு வாழ்ந்துட்டு நிம்மதியாக கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் நல்ல என்னோடய நேரத்தை கழித்து விட்டு திருப்பி வருவேன் இன்னொன்று கேட்டியா இன்னொன்னு இந்த இந்த சுற்றுலா செல்லும் சு சுற்றுலா இன்ப சுற்றுலாக்கள் அந்த சுற்றுலாக்கள் இந்த சுற்றுலாக்கள்னு எனக்கெல்லா அந்த மாரி ஒரு எண்ணங்கள்லா சென்றதுக்கு அதுல எனக்கு வந்து ஒரு நாட்டம் நாட்டம் கிடையாது ஆனால் வந்து இறை வழிபாடு ஒரு கோவில் ஒரு சிவன் கோயில்கள் அதாவுது உலகத்திலே முதல் முதல் தோன்றிய ஒரு சிவன் கோயில் உத்தரகோஷமங்கை அந்த கோயிலுகுள் அந்த அந்த ஸலத்துக்கு இதுவரை என்னால் சென்று வர முடியவில்லை அத இறைவர் சிவபெருமான் வந்து எனக்கு வரவழைக்கிற வரவழைக்கவில்லை ஆனால் அந்த காலங்கள் வரும் அந்த காலங்கள் வரும்பொழுது கண்டிப்பா அந்த என்னோட நேரத்தை அந்த அந்த அந்த சந்தர்ப்பத்தில் என்னோட நேரத்தை எனக்கு கிடைக்கும் நேரத்தை அங்க கொண்டு அந்த கோவிலுக் கொண்டே நா பயன்படுத்திக் கொள்கிறேமா
ஓ ரொம்ப சிறப்பா அது எங்க இருக்கு அந்த கோவில்
அந்த கோயில் ராமநாதபு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் ராமஸ்வரத்தில ராமநாதபுரத்திலிருந்து பன்னிரெண்டு பதிமூன்று கிலோமீட்டர் பக்கத்தில் அந்த உத்தரகோசமங்கை கோயில் இருக்குதம்மா அந்த கோயில்தா உலகத்திலயே உலகத்துலயே முதல் முதல் தோன்றிய சிவன் கோயிலும்மா
ஓ சேரி சேரி
அந்த கோயில் மட்டுந்தா சிவா நடராஜர் வந்து மரகத லிங்கேஸ்வர் மர மரகத நடராஜர் அந்த கோயில் மட்டுதாமா இருப்பார் அந்த கோயில் அந்த கோயில் மட்டுதா வந்து ஆ ஒரே ஒரு நாள் ஆவணி மாசோ ஆனி மாசோ ஆடி மாசோ மட்டும் ஆ அந்த கோயில அந்த சந்தன சந்தனக்க காப்பு கலைபார்கள் மத்த நாள் முழூவதூம் முழு ஆண்டு முழுவதூம் சந்தன காப்போடு சந்தனத்தோடு தா இருப்பார் அந்த த ஆ நடராஜர்
ஓ நல்ல விஷயோ நல்ல விஷயோ
ம்
ரொம்ப அழகாக பேசினீங்க இவ்ளோ நேரோ எங்ககிட்டா வந்து உங்களோட அனுபவங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கய பற் த்தி ரொம்ப அழகா பேசனீங்க ஆ ம் ம்
நேரம் கிடைக்கும் பொழுது என்னிட என்னிடம் பேசுங்கள் நிறய அனுபவங்கள் இருக்கிறது என்னுடய சுறுபிள்ளைதனத்தீல் சிறு பிள்ளையில இருந்து நா எனக்கு இந்த இந்த வயது வரைக்கூ என்னால் நிறைய நல்ல நல்ல அனுபவங்கள் இருக்கு இது என்னோட ‌அரூம அனுபவங்கள்
ஆ ஒங்கல்ட்ட பேசதனுக்கு மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி
நன்றிம்மா நன்றி நன்றி